ஆ வணக்கம்
ஹலோ ம் எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா ம் என்ன பன்னிட்டு இருக்கீங்க
என்ன சும்மாதா ஒக்காந்துருக்கோ
ம் சேர் சேர் சேரி
ஆ இனிமேல் தாங்க நீங்க
இங்க தா காலைல என்ன சமையல்
காலையில தோச தா ஊத்ணு
சேர் தோசைக்கு கூட்டு
ம்
தோசை கூட்டு சேர் சே அதாவது இந்த இயற்கை இருக்குல்ல இந்த இயற்கைய பத்தி உங்க கருத்து என்ன
இயற்கை இயற்கைய பத்தி என்னுடைய கருத்து என்னன்னா இயற்கை வந்து பத்து பாத்திங்கன்னா கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் மாரி தா இந்த இயற்கைய சார்ந்துதா மனித வாழ முடியு மனிதனுடைய வாழ்க்கை இயற்கைய சார்ந்துதா இருக்கு இப்போ இந்த இயற்கைய விட்டு மனச கொஞ்ச கொஞ்சமா வெளகி போய் ட்ருக்கா அப்டின்றதான் நா சொல்ல முடியு ஏன்னா இயற்க்கை மிக அழகான ஒரு விஷயோ அ இதுதா என்னுடைய கருத்து ஏன்னா
இந்த இயற்க்கைகுள்ள இயற்கைக்கு வந்து அழிஞ்சு வந்துட்ருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா கண்டிப்பாங்மா இந்த ரோடு அந்த ரோடு போறான் சொல்ட்டு இருக்கற இயற்கை மரங்களை எல்லா அப்ப பழங்கால்த்து எவ்ளவோ வருஷத்து முன்பதாக வைக்கப்பட்டது புளிய மரங்கள ரோட்டோரத்த வெச்சிருந்தாங்க அத பூறா அழச்சு ட்டாங்க அதனாலா இப்ப ம் ஆமா ஆமா
மு மரத்த அழிக்கறனால இப்ப வந்து பறவைகள் கூ பறவைகள கூட பாக்க முடிய மாட்டி
ஆமா கண்டிப்பா ஏன்னா அது அதொடைய வாழ்விடமே மரங்கள் தா அத அழிக்கும் போது அதுவு எங்கியோ அதிகமான நலைமையில கா வனப்பகுதிகளுக்கு போயிருது இப்ப நம்ம நம்ம சார்ந்த எடங்கள்லீலா அதிகமா பாக்க முடியரதுல்ல
ஆமா கண்டிப்பா
ஆமா இயற்கைய வந்து பாத்தின்னா இன்னிக்கு நம்ம ஊர் ஊரக பகுதியிலியோ இல்ல அங்க நகர பகுதியிலோ பாக்க முடியாதுங்க அதிகமா மலை பிரதேசத்துல போம்போது இயற்கையினுடைய அழக நல்லா ரசிக்கலா ஏன்னா அங்க வந்து பாத்திங்கன்னா அதிகமான மரங்களு செடிகளு பூக்களு
எல்லா அழகா இரு ரசிக்கவே அழகா இருக்கு
ஆமா கண்டிப்பா ஏன்னா இன்னிக்கி நெறையா அ வகையான பூக்கள் அந்த அ பூக்களுடைய வகைகள் வந்ச்சு அதல்லா நம்ம இங்க கீழ பாத்துருக்கவே மாட்டோ அனா மலைப் பிரதேசங்களுக்கு பாத்தம்ன்னா பூக்களாகட்டு மரங்களாகட்டு நெறையா செடி வகைகள் நெறையா வந்து சே நெறைய நம்மோ ஒ ஏனா
மலையு அழிக்கதா செய்றாங்க
ஆ மலைய அழிக்கதா செய்றாங்க ஆனாலு ஒரு சில பகுதியில அது பாதுகாக்கப்பட்டுக்கிட்டுதா இருக்கு இப்ப எங்க பகுதில எல்லா நல்லாவதா இருக்கு அந்த மலைகளின் இளவரசின் சொல்லுவாங்க கொடைக்கானல் அந்த பகுதிகல்லா எங்களுடைய ஒட்டிதா இருக்கு அங்கெல்லா நெறைய விதமான காரியங்கள போய் பாக்கலா
ஆமா ஆமா
அது நமக்கு ஒரு மைண் ஃப்ரீயா இருக்கு இந்த மார்லா பாத்தம்னா
இந்த இயற்கிய பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அந்த அளவுக்கு ஆபத்து இத்ல இருக்கு
அப்டிங்ளா ம் இயற்கையில வந்து பாத்தீட்ன்னா நாங்க அதிகமா இந்த இயற்கிய சார்ந்த ஃபேம்லியா இ ங்க எதாது வெளிய போகணு அப்டின்றன்னா அந்த மாரியான இயற்கிய சார்ந்த இதுலதா போறோ இன்னிக்கி இன்னிக்கி வந்து இயற்கைன்றது வந்து அது ஒரு ஆர்கானிக்கா மாத்திட்டாங்க அதனால தா ரொம்போ ஒரு வேதனைக்குரியத இருக்கு எதெத சாப் ட்டாலு மொதலெல்ல ம் அந்த அது சே
இயற்கியா கெடைக்க கூடியது கூட கலப்படங்க சேக்குறாங்க
ஆமா ஆமா இன்னிக்கு பூறா மருந்துகள் தான மருந்துகள்லதான வெளயிது
ஆமா ஆமா
மொதலயெல்லா தானா விழுந்து அத ம மொளச்சு வந்து இதாகு ஆனா இன்னிக்கூ முளைக்கிறது பூறாமே மருந்துகள அ அந்த ஒரங்கள போட்டு அதிகமான நிலைமையில ந இது பண்றாங்க அதுல வந்து வவிளஞ்சி வர்றதா அது கண்டிப்பா இது ஒரு நச்சுத்தன்மையோடதா வருது நீங்க உங்களுக்கு இயற்கிய சார்ந்த நெறைய பிடிக்குமா நிறகிய இயற்கையான காரியங்கள
தோ
ம்
ஆனா இப்ப அதெல்லா வந்து நாசம் பண்க்கிட்ருக்காங்க
ஆமா ஆமா
இப்ப கடல பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல குப்பையெல்லா கொண்டு போட்றாங்க அது அம்மா அவ்வளோவு கடல்ல போய் சேருது
கடல்ல போய் சேருது
உயிரினங்கள்லா அதனாலேயே எறந்து போகுது
எறந்து போகுது அது மாசு ஏற்படுது
ஆமா ஆமா
அப்படி கடவுளால படைக்கப்பட்ட எல்லாத்தியு மனுசங்க என்ன பண்றாங்க அத அழிக்கிறாங்க
அது மாரி ஏ ஏரியெல்லா ஏரிக்கு மேல வீடு கட்றாங்க
ஆமா ஆமா
சொல்றாங்க ஒரு மழ வந்தாலு சொல்றாங்க தண்ணி போவ எடோ இல்லன் சொல்றாங்க ஆ ஏரிக்கு மேல வீடு கட்டிட்டு தண்ணி போக எடோ இல்லன் சொன்னா
ஆமா ஏரிக்குள்ளதா தண்ணி வந்து நிக் கு அது போற எடத்துல நம் போய் வீடு கட்டிந்தா ஆமா அந்த மாரி இப்ப மரங்கள்லே நெறைய வகைகள் வந்துருச்சு மரங்கள்ல செடி வகைகள்ல இந்த பூக்கள் வகைகள் எல்லா நெறைய இது வந்துருச்சு இப்போ பாக்க வீட்லியே வெச்சு வீட்டுத்தோட்டோ மாடி தோட்டலா போட்டு அ வளக்குறாங்க
சிலவங்க வளர்க்குறாங்க சிலவங்க வந்து வளர்க்கவே விட மாட்டேங்ராங்க
அதா தா வாடக வீடுனா வளர்க்க முடியாது
ஆமா ஆமா இது சொந்த வீடுனா வளர்க்கலா
அந்த இன்னு அந்த ப அந்த பையகள போக அந்த பை அதுக்குன்னே பை இருக்கல அந்த பையில வச்சு அழகா வளக்கலா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையு நம்ம அங்கே அதுலயே இது பண்ணிக்கலா உண்மையான விசயம் நீங்க இயற்கை சார்ந்தங்கில்ல வெளியே போயி வரன்பாரத்துருக்கிங்களா எதாவுது
இல்லல்ல அவ்ளோ போனதில்ல வெளில
போனதில்ல சேரி சேர் சேர்
ம் வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு மரத்தையே பாக்க முடியமாட்டேங்கி
அதா இங்கயா கீழ பாக்க முடியாது கீழ பாக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி கீழ பாத்தா எப்பவு போலதா புளியமரோ வேப்பமரோ
ம் முன்னாடினா ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் பாக்கலா இப்ப அந்த மரங்கூட பாக்க முடிய மாட்டேங்
ஆமா ம்
எங்க ஏரியாலேல்லா அப்டிதா அங்குட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு சுவர் தா இங்க பேசுறதுலா அங்க கேக் கேக்கு அங்க பேசுறதுலா இங்க கேக்கு ஒரு எடவெளி கூட இல்ல
இல்ல அது இந்த மக்கள் தொகை பெருக்கத்துனால நமக்கு வந்து பாத் திங்னா நீங்க சொன்ன மாரியே ஏரி கொளத்துல எல்லாத்தையு போய் ஆக்கிரமிச்சி வீட்ட கட்டி நமக்கு எந்த விதமான ப்ரைவேசியு இல்லாமருக்குது
ஆமாமா
வேறன்னா வீட்டுக்குள்ள மரங்கள் வச்சா நம்ம வீட்ட ல அவுங்க வீட்டுலருந்தா சண்ட வரு
ஆமா
அந்தமார் அதனால அதுக்கு பயந்துட்டு வைக்க மாட்டாங்க
பயந்துட்டே விக்க மாட்டாங்க ஒரு செடி கூட வளக்க முடியாது
ஒரு செடிகூட வளக்க முடியாது எதுமே வளக்க முடியாது வீட்டுக்கு முன்னாடி இதேதா
ஒரு மரம் நின்னாலு அவுங்குளுக் கு எட எடஞ்சாலுருக்குனு சொல்லிட்டு வெட்ட சொல்லுவாங்க
நாமாமா கண்டிப்பா அந்த இது வேணும்னேங்கூட சொல்லுவாங்க
ஆமா நல்லவே இப்ப எதுமே வெக்க முடிய மாட்டேங்கி
அவுங்குளுக்கு அந்த இடையூறு இல்லேனாங்கூட வக்க சொல்லுவாங்க இ சொல்லுவாங்க ம் ம் ஒங்க வீட்ல அந்த மாரி ஒங்க வீட் சைட்ல அந்த மாரி வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அ ம் சேரி சேர் எங்க இந்த ஏரியால அந்தளவுக்கா
மண்ணு பாக்குறது இப்ப எல்லாமே சிமெண்டு போட்டு வச்சிருக்காங்க
ஆமாமா சிமெண்டு போட்டு வச்சிருக்காங்க இப்ப எங்க பகுதில எப்டி னா அந்த வீட்டுக்கு வெளியே ம அந்த முன் முன்பக்கம் வந்து பாத்தீங்ன்னா அதுக்குன்னு ஒரு எடத்த கட்டி அதுக்கு ஒரு சின்ன இத எடத்த கட்டி அதுல மண்ண மண்ண போட்டு இது பண்ணிப்பாங்க பத்தீங்களா வீட்டுக் முன்பாக போச்
இப்பென்ன அப்டி பண்ணுவாங்க செலவுக கார் பார்க் கிங் உடதுக்கு வேண்டியே பெரிய எடமு போட்டு வெச்சுருப்பாங்க ஒரு மரோ வளக்க மாட்டாங்க
ஆமாமா நீங்க த தரையே மண் தரையே பாக்கமுல்ல
பாக்க முடியல ஃபுல்லுமே அந்த சிமெண்டு கூட இல்லக்கா அந்த ஒரு கலர் க கல்லுதா வெச்சிருக்காங்க
ஆமாமாமா அந்த கல்லு அந்த இந்த கல்லு அந்த வண்ண வண்ணக்கல் கொச்சு ஆம் சேர் சேர் சேரி நீங்க என்ன ஃபாஸ்ட்டு
என்னது
நீங்கென்ன கால்ல சாப்பாடு சாப்ட்டாச்சா
இல்லல்ல இனிமேதா சாப்பாடு சமையல் நடந்துட்ருக்கு
ம் இன்னு முடியிலையா என்னா சமையல் காலைல
காலில நேரத்திக்குள்ள கொழம்பு இருக்கு கோழி கொழம்பு மூணு புட்டு புட்ட வைக்கிறோ
அப்டியா செரி ஓகே
ஆமா இது என்ன ச அவுங்க தோசையு என்ன கொழம்பு சொன்னீங்க கொத்தமல்லி ச ஆமா கொத்தமல்லி சட்னி சேரி சாப்டாச்சா இனிமேல் தானா
இனிமேல்தா இனிமேல்தா டைம் ஆகுது இங்க கொஞ்ச மழ தூறிட்ருக்கு நீங்க ஆ அதனால
என்ன நீங்க வேலைக்கு போறீங்ளா இல்னா படிச்சுட்ருக்கீங்ளா
நா நா பிஸ் பிஸ்னஸ் பண்ட்ருக்கே
சேர் சேர்
ஆ தீங் அவர் வெரி ஃபாஸ்ட்
இல்ல நா அவுஸ் ஒய்ஃப்தா சும்மாத்தா இருக்கே
ம் சேரிமா ஓகே ஓகே அப்ற டைம்லா எப்டி போய்ட்ருக்கு உங்க ஹஸ்பண்ட்
அப்டியே போகுது
ம் வீட்டுலு வீட்ல செரியா போயிடு
ஆமாமா
ஆ சேர் சேர் சேர் ஓகே சேரி இயற்கைய ஒரு ஆர்வமா இருக்கீங்க
ஆமா பின்ன இயற்கை அழி க்கம்போ கோவ வருமா வராதா
கண்டிப்பா இயற்கைய இவ்ளா அதுல சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சில பேர் அது என்னென்னு கண்டுக்காம அவுங்பாட்டுக்கு போயிருவாங்க
ஆமா ஆமா
இயற்கை இயற்கைய வந்து பாத்தீங்ன்னா நமக்கு நமக்கு உண்டானது
ஒரு ரசிக்கிறதுக்கு ஒரு எட வேண்டாமா இயற்கைய ஒரு ரசிக்கிறது எட வேண்டாமா
ஆமா இயற்க்கைவ நாம சுத்தி சுத்தமுத்தி எங்க திரும்பி பாத்தாலு கட்டடங்களாலதா இருக்கு
ஆமா ஆமா
ஏனா அது வந்து
ஒரு மரரோ செடி செடிய கூட பாக்க முடியல இப்போ
ஆமா ஆமா எல்லா பக்கமு அந்த ஒரு
ட்டு மருத்துவத்துக்குள்ள அந்த தொளசி செடி எல்லா இப்ப எங்கயுமே பாக்க முடியர்துல்ல புள்ளு கடையில போய் வாங்கறாங்க
அது தொளசி பவுடரு சொல்ட்டு கடைல போய்
ஆமா வாங்கறாங்க
அந்த மாரி விட்
இருந்துன்னாப்பப்க்கப்ப காசு குடுத்து வாங்கணுமா கடையில இல்லல்ல
ஆ ஹ இல்ல இல்ல கண்டிப்பா நீங்க இருக்க நகரப்பகுதியா இல்ல இல்ல கிராம பகுதிய நகரப்பகுதிய சேரி சேரி சேரி அப்ப கண்டிப்பா பாக்கறக்கான வாய்ப்பு இல்ல
ம்
கிராம பகுதியில் இருக்கற விவசாய நெலங்கள்லயே ஃப்ளாட் போட்டு இது பண்ட்டு இருக்காங்க
ஆமா ஆமா
அ விவசாயம் பூரா இதாயிட்டு வந்து தண்ணி இல்ல கண்டிப்பா நம்ம அதுக்காக இப்ப எது பண்ணுவோ வேண்டுதல் செய்வோ இயற்கை எந்த விதத்திலயு அலிய அழிவேற்பட கூடாது சொல்ட்டு இயற்கைய அழிச்சா ம மனுசனுக்கு அழிவுதா
ஆமா கண்டிப்பா
அதை மனசு உணரனு அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணு எல்லாருக்கு கண்டிப்பா ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ நன்றிங்க ம்